ஹ சொல்லுங்க சிஸ்டர்
கேக்குதுங்களா
கேக்குது சிஸ்டர்
சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா தா இருக்க சிஸ்டர் நீங்க எல்லா நல்லா இருக்குறீங்களா
ஆ நா நல்லா இருக்க
சாப்ட்டீங்களா கால்ல
ஆ சாப்ட்ட நீங்க
ம் நா சாப்ட்ட இருந்த சிஸ்டர் நீங்க கால்ல என்ன சாப்ட்டிங்க
ஓகேங்
ஓக்யா புரில
தோச தோச
தோச தொட்டுக்க நல்லாஞ்ச்சா நா ஹாஸ்டல இருக்க தங்கச்சி நா மேல ஹாஸ்டல்ல சாப்ட நூடுல்ஷ் செஞ்சாங்க ஹாஸ்டல்ல
அப்ரோ எங்க எங்க இருக்கு வீடு
சென்னை ல்ல சென்னை பூந்தமல்லி தெரியுமா நீங்க எங்க
ஆ ஆ நா கோயம்ப்தூர்
கோயம்புத்துரா ம்ம் இப்பொ சென்னையில இருக்க தங்கச்சு ஹாஸ்டல நா அத டிரிபிலி இ முச்சுட்டு இங்க சென்னைய்ல ஒர்க் பண்ணிருக்க
என்ன பண்ணிட் இருக்கீங்க தங்கச்சி என்னா பண்றிங்
குக் பண்ணிட் இருக்க குக் பண்ணிட்டு இருக்க
என்ன என்ன குக் பண்றீங்க
ஃபிஷ்
ம் நான்வெஜ் வெரயா வீட்ல என்ன ஃபிஷு தங்கச்சு
ஃபிஷு பார
பேரென்ன பார
பாற
தாடியா தாரியா அந்தமீன் கூப்பிட்டாலுமாவா கோணிக்குது பாறியா இருக்கா க சேர் சேரி பாரக்கெ காடன் நென்ச்சு காட நென்ச்சு
ஆ ஆ
வீட்ல எல்லா எப் இருக்கிறிங் எப்டி இருக்கீங்க எப்டி இருக்குற ஆ
நல்லா இருக்கோ
படிக்கீறிங்ளா தங்கச்சி ஆ அதா கால்ல சாப்ட்ட நுல்சு மதிய சிக்கன் கொழம்பு செய்வாங்க மூணு பீஸ் போடுவாங்க
ஓஹோ ஹஸ்டல்லயா
ஆமா தங்கச்சி நீங்க படிக்கிறீங்ளா தங்கச்சி
இல்லெல்ல வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு
ஓ சாரி தங்கச்சி நானு வ ச காளேச்சி நென்ச்ச
சேரி சேரி பரவால்ல பரவால்ல
சேரி எப்பி செய்னு அந்த மீன் கொழம்பு சொல்லுங்க
மீன் மீன் கொழமா தேங்கா வெங்கா யோ தக்காளி சோம்பு சீரகோ மெளகு எல்லா போட்டு அரச்சிட்டு
எல்லாமே ஒன்னா போட்டு அரிக்குணுமா மிக்
ஆ பச்ச மொளகா எல்லா போட்டு அரச்சிட்டு
ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு என்னா பண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு ஆ சின்ன வெங்காயமா பெ ஆ தக்காளி
சோம்பு இல்ல வனக்க வேணா அப்டியே போட்லா அப்டியே போட்லாங்
ஆ சேரி தங்கச்சி
அப்றோ தேங்கா சீரகம் மெளகு அதுக்குடியே தன்யா மெளகாத்தூளு மொளகாத்தூளு இதெல்லா போட்டு அரச்சிடுவோணு பேஸ்ட் மாதிரி
ம் பேஸ்ட் மாறியா பேஸ்ட் மா அ
அதுக்கப்றோ மறுபிடி வந்துட்டு‌ இது புளி இருக்குல்ல புளி கரைச்சலு அதுலயே ஊத்திருவோனு
ம்
அதுக்கப்றோ மறுபடியு எண்ணெய ஊத்தி கடுகு வெந்தயோ சின்ன வெங்காயோ பூண்டு கருவேப்பில போட்டு வனக்கிட்டு
ம்
அப்றோ மறுபிடியு அதுலயு ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வனக்கிட்டு
ம்
அப்றோ அதுல அதுல இது பண்ணிறணு அந்த பேஸ்ட்டுக்குள்ளயே போ போட்டுட்டு அடுப்புல வச்சுட்டு தண்ணிய எவ்ளோ வேணுமோ அவ்ளோ ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு
ம்
மீன் போட்டு எறக்க வேண்டிதா
அ மீன் எறக்கி மீன் எவ்ளோ பாய்ல் பண்னு தே வேக வக்குனு
செவன் மினிட்ஸ்சு
அதுகுள்ள வெந்தேருமா
ம் வெந்துரு
வீட்ல யாரு இருக்காங்க
வீட்ல வீட்ல எங்க நானு சொந்த ஊரு திருப்பத்தூரு இந்த வேலூர் ஆம்பத் தெரியு தெரியும்ல உங்களுக்கு கோயம்புத்தூர் தான கோயம்புத்தூர் தான நீங்க வேலூர் தெரிமா வேலூர் அம்பூர் ஆ அங்க அந்த லொகேஷன்ல இருக்கு எங்க ஊரு எங்க அம்மா அப் பா தம்பி அங்க இருக்கிறாங்க சொண்டி வீடு பிரண்டு வீடு அங்க இருக்கு நா இங்க ஒர்க் பண்றே நா சென்னையில
ஆஹ்ஹா
ஆ பைக் ஏத்த ருதுனலா வந்து ம் பைக் டிவுக்கே பைக் டிவு ஒ இது பை பைக் டியூ‌ கட்டணு அதனால ஆ இங்க ஒர்க் பண்ணிணு இருங்கற ஃபர்ஸ்ட் டு
சேரி சேரி சேரி சேரி ஆ கேக்குது கேக்குது
கேக்குதா கேக்குதா சேரி சேரி ஹஸ்பண்ட்டு என்ன பண்றாங்க சிஸ்டர்
அவுங்களா அவுங்க ஐ டி யில இருக்காங்க
ஐ டி யா
ஐ டி‌ ஐ டி
ஆ ஐ டி யா ஓக்கே ஓக்கே
ம் ம்
சுபாவ் கம்பில் ஸ்கூல் பப்பா ஓகே ஓகே ஏ ஃப்ரீ அ ஹஸ்பண்ட்‌ ஃப்ரீ தனா லீவு‌ தான ஹஸ்பண்ட்
ஆ இன்னைக்கு லீவுதா செய்றங்க
ம் ம்
வீட்ல சின்ன சின்ன ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க
சின்ன சின்ன ஒர்க்கு
ஆ
கோயம்புதூருல எதாச்சு ஒர்க் இருக்குமா சிஸ்டர்
கோயமுத்தூருலிய என்ன ஒர்க் என்ன மாறி என்ன படிச்சிருக்கீங்க
ட்ரிபிள் இ முடிச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிஸ்டர்
விசரிச்சுக்கேங்க நீங்க வேனா எனக்கு அவ்ளே டீட்டெயில் தெரியலீங்க
சே உங்க ஹஸ்பண்ட்டு கிட்ட கேட்டு சொல்றீங்களா நா அங்க வந்துரே
ஆ கேட்டு பாக்குக்கறே கேட்டு பாக்குறே
ம் மிஸ் தேங்க்யூ
டேம் நீங்க சமைப்பீங்களா சமைக்க தெரியுமா
ஆலா தெரியாது சிஸ்டர் அதுல மீன் குழம்பு மாட்டே மீன் குழம்பு தா தெரியாது கறி கறி சமைப்பே கால் குழம்பு சமைப்பே சாம்பாரு அந்த புளி புளிசாதம் லெமன் ரைஸ்சு கேட் ரைஸ்சு சரி எங்க அம்மா இங்கு இருந்து எல்லாமே எங்க அம்மா சொல்லி் கொடுத்தாங்க
ஆ
நீங்க இது கூட அவ அவா ரூமு எடுத்துதா தங்கி இருந்தே ஒரு ரெண்டு வருஷசமா
சேரி சேரி சேரி
அங்க ஆள் இல்லனால இங்க ஹாஸ்டல் வந்துட்டே ரூம்ல நா ஒருத் ஒரு பெரிய ரூமா வாங்கி டெய்லி மூணு பேரு தங்கி சமைச்சு சாப்பிட்டு இருந்தோ
ம் ம் ம்
அவுங்களுக்கு இ இப்ப ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஊருக் போயிட்டாங்க சார் நம்ம நா நம்ம தனியா ரூமு எடுத்து கட்ட முடியாததுனால ஹாஸ் கிழ இருக்கே அங்க போ ரூம் ரெண்டு ஒரு பதினெஞ்சாயிரே ரூபா வரும்
ஆஹா இப்ப ஹாஸ்டலுக்கு எவ்ளோ
அதுல ஃபோர் தௌசண்ட் த்ரீ அண்ட ஒத்து
போ அது ஃபுட்டோட
ஃபுட்டோட வாஷிங் மிஷின் வைஃபை
ம்
பெட்டி தலைக்கனை குடுத்துருவாங்க இங்கசு அங்க கொஞ்ச பிஃப்டி பெர்சன்டேஜ் இ சாப்பாடு நல்லாருக்கும் இன்னும் பிஃப்ட்டிபர்சன்ட் நல்லா இருக்காது அதனால ஆமாமா கேக்கதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
இது வா
கேக்குதா சிஸ்டர் யெஸ் யெஸ் சாரி நீங்க கொஞ்சம் டவர் பிராப்ளம்
எனக்கு டவர் கேக் ஹலோ ஹலோ